ஓகேங்ளா
ஆ நல்லா இருக்மா கேக்குதுங்ளா உங்ளுக்கு
ஆ கேக்குது கேக்குது இப்த்தா
ஆ எப்டி சாப்ட்டீங்ளா எப்டி இருக்கீங்க ஆ ஆ சேரி ஓகேட்டாங்க
நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டோம் பிரதர் ம் எப்டி போயிட்ருக்கு நாள் எல்லா எப்டி போயிட்ருக்கு ஆ எல்லார் நல்லா இருக்கா ப்ரே உங்களுக்கு வேலைல்லா எப்டி போய்ட்டு இருக்கு அங்க
ஆ நல்லா போய்ட்டு இருக்கு ப்ரதர் இன்னைக்குதா மேஸ்திரி வந்தாங்க ஒரு பக்கந்தா பூஸ்னோ ஆ ஒன்னு இந்த பக்கோ பூஸ்ணோ
ஓகே
ஆ லோடு காலி ஆயிச்சுன்னு என் ஃப்ரெண்டு கூட வந்துருக்கே லேத்துக் போடுறதுக்கு
ஓ அப்டிங்ளா
எம் சாண்ட்டு பி சாண்ட்டு போட்டு ஒட்றதுக்
ஓகே ஓகே ப்ரதர் அ அப்றோ ந அந்த நல்ல விஷயோல்லா எப்டி அங்க தோட்டோல்லா எப்டி இருக்கு உங்களுடைய தோட்டோ
ஆ ஆ நல்லா இருக்குதுங்க
ஆஹா
இப்ப தா ஒரு நெல்லு நாத்து நெல்லு நாத்து போட்ருக்கே
ஓகே
அதெல்லா தண்ணி பாச்சுட்டு
அதா அதெல்லா இது ரொம்ப கஷ்டம்லா அதெல்லா அப்டி பண்றது ரொம்ப ரொம்ப
கஷ்டந்தா சாப்பாடு வேணு இல்லைங்ளா
ஆஹா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு தேவப்படு உங்களுக்கு மட்டுஇல்ல நீங்க உங்களுக்கு மட்டுமா சாப்பாடு போடுறீங்க எல்லாருக்குமேதா சாப்பாடு போடுறீங்க
ம்
ஆ கரெக்ட் பிரதர் ஏய் அதா ரொம்ப இது இதுற ரெய்னி சீசன்ஸ்லா ரொம்ப அ ரொம்ப இதாய்டும்ல லாஸ் ஆகுமே அப்பல்லா என்ன பண்ணுவீங்க
வேற வழியில்ல என்னா பண்றது எல்லா தூக்கி போட்டு போயிடுவேங்க
அ ஆ
அப்றோ உங்க நெலத்துல இதெல்லா போட்ருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லா எப்டி இருக்கு
ஏ ஆ எல்லாமே நல்லாருக்கு பிரதர் இப்ப வந்து ஏதோ மழ பெய்துனால கொஞ்ச திராட்சை தோட்டோ மட்டு கொஞ்ச இதாகு ஏனா வந்து ஆ நார்மலாவே மழ பேஞ்சு ரொம்ப காத்தடிச்சா ஏன்னா அது கொடி தான எல்லாமே இதாய்டு
சேல் பண்றீங்ளா உங்க சொந்த இது
இல்லல்ல நல்லா இப்ப நா ரெண்டு ஒரு நாலஞ்சு ஏக்கரு இருக்கு ப்ரோ இப்போ கொஞ்சோ சேல் பண்றோ
அ ஆ வெளிலியா இல்ல
இல்ல இல்லல்ல வெளில வெளிலதா வெளிலதா ப் ப்ரோ அல் மோஸ்டா அந்த சிட்டி ஏரியாலா இரு கும் பாருங்க அந்த மாரி ஏரியாக்கு இது பண்ணுவோ அ ஓரளவுக்கு பரவால மித்தபடி இதுல என்னதுஇது அந்த மழ அறைய இல்ல மழ பெய்ய மட்டுதா கொஞ்சோ இதாகு லாசாகுர மாரி இருக்கு
இன்டர்வியூ போறேன்னு சொல்லீட்ருந்தீங்க போறிங்ளா
ஆ அது வந்து போய்ட்டு வந்திருக்க பிரதர் ஒன்னு எதுவு சொல்லல அவங்க அ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கே
ம் சம்பளோ செட் ஆகலைங்களா இல்ல எப்டி
இல்ல இல்ல அதெல்லா ஓகே எல்லாமே குட்டாதா இருக்கு போது இப்பதிக்கி இவ்ளோ சம்பளம் போதுன்ற மாரிதா தோணுது எனக்கு ஆ மத்தபடி என்னென்ன இப்ப ஒன்னு நெறைய சீனியரு ஆ சீனியாரிட்டி பேஸ் பண்ணிதா எல்லார்க்கு சம்பளமா எல்லாமோ குடுப்பாங்க இப்போதான நம்மளுக்கு ஒரு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான இருக்கு
நீங்க பி பி ஏ ல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க என் தம்பி கூட ஒருத்தரு பிபிஏ தான் படிச்சிட்டு இருக்காரு இப்போ செகண்ட் இயரு
ஓகே
உங்க மூலியமா எதன்னா அவருக்கு ஜாப் இது நீங்க ஆஃபர் பண்ண முடியுமா உங்களுக்கு வேல கெடச்சுருச்சுன்னா
ஆ கண்டிப்பா ப்ரோ அதுக்கு அவருக்கு அதுக்கேத்த மாரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க சொல்லுங்க
அவர் உங்கள மாரியே இருப்பாரு பி பி ஏ நல்ல டேலண்ட் இருக்கு
அப்டிங்ளா ஆ ஹ எனக்கு ஒரு அண்ண இருக்காங்க அவங்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு
ஆகே அவரு என்ன பண்றா
அவரு இப்போ வந்து கம்பெனி வெச்சிருந்தாலுமே நெறைய எப்டி சொல்றது அ நெறைய அந்த நெல்லு போக்குறது இந்த வீடு ஆழமா செய்யறது எல்லா பண்றாரு அவரு அவ்ளோ பேர் கம்பெனில ஆ புரில
சிவில் இன்ஜினியரிங் பண்றாரா அவரு
ஆ அவர் சும்மா அப்படியே வீடு சும்மா அப்படியே அவர் வீடு அவங்களோட வீட கட்டிட்டு இருக்காங்கப்ப எங்க அண்ண சும்மா அவரு அங்க பிசினஸ் அங்க அவங்க பாத் பத்துப்பாங்க அதனால இவரு வந்து இங்க சும்மா இது பண்ணிட்டு இருக்காரு ஆ நல்லாருக்கு அவரு எப்டி சொல்லுது கொத்தனார்ல்லா வரும்போது சும்மா எதா அங்க ஜல்லி அள்ளி போடுறது சும்மா அத பண்ணுவாரு அவ்ளோ பெரிய பிஸினஸ் மேனு அ பிசினஸ் மேனா இருந்தாலுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாருதா
இல்ல எங்க தம்பி கூட ஸ்மா ஹார்ட் ஒர்க்ன்றத ஸ்மார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாரு ஹார்ட் ஒர்க்லா யாரு மதிக்க மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் தான மதிப்பாங்க
அதா அதா பின்ன உங்க தம்பில அப்டிதா இருப்பாரு
ஆ ஒருத்தர் ஹார்டு ஒர்க்காருந்தாலு ஒருத்தர் ஸ்மார்ட் வொர்க்கா வேணு
ஆ கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா
கல்ல தூக்கி போட்டு என்னா வேல
ஆ உண்மதா உண்மதா பிரதர்
அறிவுக்குதா வால்யூவே இது மதிப்பு ஜாஸ்தியா இருக்கு
ஆமா என்னது நீங்க படிச்சிருக்கீங்களா இந்த இல்ல கேள்விப்பட்ருக்கீங்களா இந்த ரிச் மேன் புவர் மேன்னு சொல்ட்டு புக் இருக்குமே
ஆ ஹ இல்ல அதில என்ன சொல்றாங்க அந்த கதைல
அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாரு அத பாத்தீங்கன்னா ஒரு ரிச் மேன் வந்து தன்னுடைய பையன்கிட்ட பத்தி என்ன சொல்லுவார்ன்னா ஆ உன்னால எவ்ளோ படிக்க முடியுமோ அவ்ளோ படி ஆனா வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணு அது மட்டு இல்லாம ஆ ரிச் மேன் புவர் மேன் சொல்லிட்டு புக்கு அது ரொம்ப ஃபேமஸான புக்கு அதாவது வந்து நல்லா எக்கனாமிஸ்ட் நெறைய படிச்சவங்க நல்ல சம்பாதிக்கணுன் நெனக்கிறவங்க அத படிப்பாங்க அதுல வந்து அப்பறமா வந்து ஒரு புவர் மேன் வந்து தான் பையன் கிட்ட பாத்தீங்கன்னா படி படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின் சொல்ட்டு படிப்புதா எல்லான்னு சொல்ட்டு சொல்லி குடுப்பாரு அப்டின் சொல்ட்டு னது ஆ அந்த புக்ல அப்டி இருக்கு நா அப்டி சொல்ட்டு ஏனா வந்து ரிச் மேன் சொல்றபடி ஸ்கில்ஸ்ச டெவலப் பண்ணிக்கோ உன்னால எவ்ளோ முடிமோ எந்த உனக்கு புடிச்சிருக்கோ அந்த கெரியர்ல பாதன்னா உ ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கோ அவ உன்ன மேல கொண்டு போயிடு அப்டின் சொல்ட்டு சொல்லுவாரு
போர் மேன் படின் தா சொல்லுவாங்க அவங்க க்ளஸ்ல அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி
புரில
அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ரிச் மேன் சொன்னது கரெட்டா
ரிச் மேன் சொன்னதா அங்க கரெட்டா இருக்கு ஏனா வந்து தா பையனுக்கு பாத்தீங்னா படிப்ப த படிப்ப மட்டு குடுக்ல நறைய பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ தா அவர் மோஸ்ட்டா குடுத்துருக்காரு
இப்ப புவர் மேனு அவ சொல்றாங்கனே ஏனா அவங்களால அந்த ஸ்கில்ஸ ப்ரொவைட் பண்ற அளவுக்கு அது வழங்குற அளவுக்கு அவங்கிட்ட காசு இருந்துருக்காது அவங்க கிட்ட போறமேனால என்ன சொல்ல முடியு படிக்கத் சொல்ல முடியு அவங்க பைய தா அத அரேஞ்ச் பன்னிக்கணு நீங்க அந்த கா அலோ அவங்களா இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணா கக் ஒட்னே அவனுக்கு எந்த புக்குனாலு வரு எக்ஸ்பீரீமென்ட் எதா இருந்தாலு செஞ்சு பாக்லா ஆ பட் புவர்மனுக்கு அந்த மாரி என்விரான்மெண்ட் கிடைக்காது இல்லைங்களா
ம் கரெட்டு தா ஆனா வந்து அது பாத்
ஆறுநாலு டெவலப் பண்ணிக்லா
அதுதா இங்க அதுதா மட்ரே ஸ்கில்ஸ வந்து யாருமே டெவலப் பண்ணிக்கலான்றதுனால ஏனா இப்ப பாத்தீங்க நம்ம இப்ப இந்த நம்ம ஜெனரேஷன் பாத்தீங்கனா எல்லாமே ஃபோன்லே இருக்கு ஆ பிஸ் சி நம்ம டப் பண்ண போது எத்தனயோ கோசஸ்ஸ நம்ளுக்கு ஃப்ரீயா ஸ்கில் டெவலப் பண் கோர்சஸ நம்ளுக்கு ஃப்ரீயாவே அ யூட்யூப்லயோ கூகுள்ளியோ அந்த மாரி ப்ரௌச ப்ரௌசர்ஸ்ல அந்த மாரி நறைய எடத்துல இன்ஸ்டாக்ரமு பேஸ்புக்குல்லா நம்ப இ நம்ப நார்ம ரீல்ஸ் இதெல்லாம ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டம்னா ஃப்ரீயாவே அதுவு சொல்லி தராங்க நறைய எடத்துல
ம்
ஆ அங்கங்க கொஞ்சோ கொஞ்சோம்ன் சொல்லி நம்ம கத்துக்கிட்டாலுமே நம்ம ஓரளவு ஃபுல்லாவே எல்லாத்தையுமே கத்துக்கலா நீங்க நியூஸ பாத்துருபீங் நெனைக்கிற ஆ போன மாசமோ அதுக்கு முந்துன மாசமோ நினைக்கிற இல்லப்பா அப்ப வந்து பாத்தீங்ன்னா ஒருத்தர் வந்து சோ அப் டெவலப் பண்ணாரு
ம்
அந்த ஆப் பாத்தீங்னா எப்படி அவர் டெவலப் பண்ணாருனா அது யூட்யூப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு கோடிங்ச எந்த க்ளாஸுமே போல அவரு யூட்யூப்ல இருக்க கோடிங்ச பாத்துதா படிச்சிருக்காரு அதுல இருக்குற ஒவ்வொருத்தையு அந்த ஆப்புக்கு டெவலப் பண்ண வேண்டியது என்னென்னமோ அது எல்லாத்தைமே அவர் ஃப்ரீயா யூட்யூப்ல உக்காந்து படிச்சு தா அவர் வந்து இப்ப வந்து லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாரு அந்த மாரி அதே மாரி இன்னொரு பைய ஆ அவனு அப்டிதா அது நம்மளோட சின்ன பைய அவலா உன்ன டீனேஜ் இப்ப இப்ப டீனேஜ்ல வந்துருப்பான் நினைக்
இல்ல ப்ரோ நீங்க ரொம்ப பெரியவர் நாந்தா இன்னு காலேஜூ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க
ஆ இல்ல ப்ரோ நம்மல்லா ஒரே ஏஜ் தா
ஆ எப்டி ப்ரோ நீங்க ஒர்க்குக் போறீங்க நா காலேஜ் படிச்சுக்க எல்லா ஒரு
செரி அப்டி கூட வெச்சுக்கோங்களே செரி உட்டுருங்களேன் ஆனது மத்த இல்லல்லல்ல பிரதர் நீங்க பிரதர்னே கூப்டுங்க போது அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல
சேரி பிரதர் உங்க வண்டி ரிப்பேர் ஆயிடிச்சுனு சொன்னீங்ளே ரெடி பண்ட்டீங்ளா
அ அது ரெடி ஆயிட்டே இருக்கு பிரதர் உன்ட எப்டி சொல்றது இன்னு ஒரு வாரோ ஆகு போல தெரியுது
இஞ்சின் ரிப்பேர் ஆயிருச்சுங்ளா இல்ல எப்டி இந்த‌‌ ப்ரா என்ன ப்ராப்ளம்
இல்ல இல்ல அதுவ அது கேக்கல முழுசா அங்க போய் நா நாங்க போய் சொன்னோ இப்டி இப்டின்னு இதுலா ஒர்க் ஆக மாட்டிங்கிதுன்னு
நீங்க கேட்குனுல்ல இல்லனா அவங்க ஜாஸ்தியா பில் போட்டு குடுத்துட போறாங்க இந்த மாரி வேல ஜாஸ்தியா செஞ்
அ அது வந்து சொன்னாங்க எல்லாத்துக்குமே கழட்ட வேண்டியதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க கேக்கணு போயி ஒரு நாளு போய் கேட்டுட்டு வரணு ஆனா எல்லாத்துக்குமே சொல்லக்கு ஒரு வாட்டி போய் கேக்கு போது கழட்டி வெச்சிருக்கேன்னு சொல்ட்டு கழ கழட்டி வெச்சிருக்கேன்னு சொன்னாங்க அதாவது பைக் எல்லாமே எல்லா எல்லா பார்ட்ஸ்சுமே கழட்டி பாத்துட்டு இருக்கோ அப்டின்னு சொல்ல சொன்னாங்க
நல்லா வண்டி ரெடி பண்ணுவாங்களா அவங்க
ஆமா கரெக்டா நல்லா வண்டி ரெடி பண்ணுனு அவங்க
இல்ல நல்லா ரெடி பண்ற மெக்கானிக்கான்னு கேட்ட
அ நல்லா ரெடி பண்ற மெக்கானிக் தா அ நம்ம அ சதலப்பள்ளி ரோட் பக்கத்துலே ஒரு மெடி இது இருக்கு பாருங்ளே ஒரு மெ என்னது மெக்கானிக் ஷாப்பு
ம் செரி
அங்கதா உட்ருக்கோ அ நம்ப வ சில வாட்டி நம்ப ஹோட்டல்ல சாப்டுவோ அங்க அது பக்கத்துல ஒரு ஆமா இது இருக்கு இங்க அது பக்கத்துலே அப்டியே ஒரு இதுதா அதுதா நல்லா தெரிஞ்சதுன்னு தா சொன்னாங்க
ஓகே ஓகே பிரதர் அப்றோ இது நெலத்துக்கு டிராக்டர்லா ஓட்டுறதுக்கு வாடகைக்கு எடுத்துக்கீறீங்ளா உங்ககிட்டயே டிராக்டர் இருக்கா
இல்ல இல்ல பிரதர்ஸ் ச டா எங்க கிட்ட ஒரே ஒரு டிராக்டர் தா இருக்கு அதனால நா தேவப்படும்போது ஒண்ணு வேணா நம்ம வாடகைக்கு எடுத்துப்போ நம்ப
அ ஒரு டிராக்டர் இருந்தாலே போது ஒரு டைம் நீங்க கலப்பு எடு த்து அப்டியே ஓட்டிக்கலா எதுக்கு வாடகைக்கு வேற எடுக்குறீங்க?
ம் கேர அ சிலவாட்டி நம்மளுக்கு தேவப்பட்ற மாரி இருக்கு சிலவாட்டி மோஸ்ட் ஆப்த டைம் பாத்தினா இது
எது எது வெச்சுருக்கீங்க ஏர் ஓட்டுறது ரொட்டேட்டர்ல்லா வெச்சுருக்கறீங்ளா?
இல்ல ஏர் ஓட்றதுக்கு மட்டு தா பிரதர் இருக்கு மத்தது எதாவ்து அ மத்தது எதா இருந்தன்னா நம்மளே
நீ என்ன டிராக்டர் வெச்சுட்டு இருக்கீங்க நீங்க
மகேந்திரா அ அந்த பிராண்ட் தா இருக்கு
மகேந்திரவா அதோட மெஸ்ஸி பர்கியூஷன் எல்லா நல்லா இருக்கு அது ஜான் டீரே எல்லா சூப்பரா இருக்கு
அ இப்பதானே கொஞ்சோ இப்பதா வா வளந்துட்டு வர்றோ
ஆஹா ட்ரைவர வெச்சுக்கிறீங்ளா நீங்களே ஓட்டிக்கிறீங்ளா
இல்ல இல்ல டிரைவர் வெச்சிருக்கோ இல்ல நானே தா ஓட்டுவே ட்ரைவர் இல்ல ட்ரைவர்லா நம்பளே தா எல்லா நம்பளேதா
கம்பெனிக்கு போறன்னு சொல்றீங்க ட்ராக்டர் ஓட்டு
இல்ல இல்ல அதாவது நம்பளே தானானா நா கெடயாது எங்க கூட பெறந்தவங்க இருக்காங்கள்ல அவங்க செய்வாங்க
ஓகே ஓகே உங்க அண்ண பாத்துக்குவாரா
அ எங்க அண்ண பாத்துப்பாரு
ஆ ஓகே ப்ரோ ஓகே ரெண்டு பேருமே நல்லா பாத்துகோங்க.
அதா அதா நம்ப வேலைக்கு போயிட்டோம்னா ஏ ஆச் நல்லா இது பண்ணும் போது காான்ட்ரிபூ பண்ணா உனக்கு நல்லா இருக்கும். செரி பிரதர்
ஓகே பிரதர் செரிப்பா
அந்த ஆ பாக்லா ப்ரோ அடுத்த வாட்டி பேஸ்லா
ஆ கே
ஆ ஓகே பிரதர்